ச்சி
தெர்லனா டக்குனு கட் ஆயிடுச்சு ஏன் தெர்ல
நானு கே ஹலோ ஹலோ சொல்லின்னே இருந்த அப்றோ கட் ஆயிச்சு
அப்டியா சேரி
ம் சேரி நீங்க கரெக்டா ஏட் பண்ட்டீங்க போல நென்ச்ச
இல்லல்ல நா பண்ல அதுவே கட்டாயிருச்சு
ம்
சேரி உங்க லைஃப பத்தி சொல்லுங்க லைஃப் எப்டி போகுது?
லைஃப் வந்து
அது கூட எப்டி சர்வே பண்றீங்க
லைஃப்ல வந்து ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்னு சொல்தாவா
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு லவ் பண்ண
ஓ அப்டியா செரி செரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன் சொல்லுங்க
இன்ட்ரெஸ்ட்டிங்காதா சும்மா சிம்
எனக்கு இந்த ஸ்டோரியெல்லா கேக்க நல்லா புடிக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு
இன்ட்ரெஸ்ட்டால்லா இருக்காது எங்க ஆயா எங்கதா எங்க ஆயா வீட்டுக்கு ஒரு பஸ்ல வரும்போது அந்த பொண்ணு அ வீட்ல நானு அந்த ஸ்கூலு அது என்னோட ஒரு பக் ஒரு ரெண்டு ஸ்டாபிங்கு மின்னாடியே எறங்கிடு அப்டி அப்டி லெவல்த் வந்தோ லெவல்த்லயே கொஞ்சோ பாக்க ஆரம் செரி டுவெல்த்துல லவ் பண்ண ஆரம்பிச்சுடு
ஓஹோ அப்டியா வாவ் அங்க இருந்துட்டே இப்டி ஆ செரி செரி
அப்றோ அப்டியே லவ் பண்ண ஆரம்பிச்சம் அப்டியே இருந்தோ அப்டியே வெளியே போனோ அப்டியேவே போனோம்
ஓ வெளியல்லா போயிருக்கிங்ளா
எங்யோ போயிருக்கோ ஆனா இப்போ எங்க இப்போ அப்றோ காலே ஸ்கூல் முடிச்சாங்க ஆனா வந்து அந்த பொண்ணோட அந்த பொண்ணு கூட இருக்ற ஃப்ரெண்டு வந்து எங்க ஊரு வந்தா எங்க சொந்த ஊரு
ஆ
நா எங்க ஆயா வீட்டுக்கு வருவல்ல எங்க சொந்த ஊர் பொண்ணு அந்த பொண்ணு அந்தந்த பொண்ணு வந்து இந்த மாரி டிடுவிஸ்ட் என்ன பத்தி தப்பு தாப்பா பேசி சொல்லிச்சு அந்த பொண்ணு கிட்ட
இப்டி அந்த பொண்ணு அத நம்பிடுச்சு அப்டிதா நெறையா லவ் போகுது
அப்றோ வந்து அப்டியே கொஞ்சோ போ ருச்சு அப்டியே டூவல்த்ல இருந்தன்னா அப்டியே டூவல்த் நல்லா இந்துது பப்ளிக்கு மின்னாடி கொஞ்சோ நல்லா இருந்துது ம்
ஃபீல்லா பண்ணீங்ளா ஃபீல் ஃபீல் ஃபீல்
ஃபீல் பண்ண பண்ணாம இருக்க முடியுமா பட்டுன்னு ஒரு பொருள் இருக்குது அது பொருள் நம்மகிட்ட இருந்து போயிருச்சுனா எப்டி இருக்கு
ஆமாமா நல்லா தத்துவோம் பேசுறிங்க ஆ
அப்றோ கொஞ்சோ கஷ்டமாதா இருந்துது செரி நம்ம கஷ்டத்தல்லா கா திரிபுரி
தள்ளி விட்டுட்டு நம்ம படிக்கணு அப்டின் சொல்ட்டு நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்டீங்க
அட்டா தா ஒரு மாச மின்னாடி ஒரு மாச முன்னாடி கரெக்டா இந்த மாரி பிராக்டிக்கல் எக்ஸாமு அப்போ அவங்களுக்கு
ம்
பிராக்டிக்கல் ம் அப்றோ பிராக்டிக்கல் எக்ஸாம் அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட் அதா அந்த எங்க ஊர் பொண்ணு அது நா ஒன்னாதுல எயித்து படிச்சன் அந்த பொண்ணு அப்பயே புடிக்காது அப்டியே அந்த பொண்ணு அப்டியே கொஞ்சோ அந்த பொண்ணால தா அந்த பொண்ணு ஃபிரண்டா புடுச் புடிச்ச அந்த பொண்ணுக்கு புடிக்காது என்னால்தா இவ பேசுனா அப்டி இப்டின்னு
ஆ ஆ
அப்டியே கொஞ்சோ போய்ருச்சு
டே இதாய்ட்டு
அப்டியே அப்பற அப்பற அவங்க வந்து சொல்லி அப்பற இந்த பொண்ணு மெசேஜ் பண்ணாம விட்டுச்சு சரி ஃபர்ஸ்ட்ல என்ன சண்டை போட்டாலு பேசு இப்போ சரி அப்பற சரி நானு பேசுவாங்கன் சொல்ட்டு நானு பேசாம அப்டியே விட்ட
ஆ
அப்டியே விட்டு விட்டு டூ இயர்ஸ் ஆயிச்சு டூ த்ரீ இயர்ஸ் ஆக போது விட்டு விட்டு அது சரி மெசேஜு வரல ஒண்ணு வரல
ஐயோ நீங்க வெயிட் பண்ட்டுதா இருக்கீங்க அப்போ
இல்ல இதுக்கப்றோ இதுக்கப்றோ வரமாட்டாங்க எனக்கே தெரியு செரி அவங்க வேற ஒருத்தர் கமிட்டட் ஆயிட்டாங்க சரி நானு விட்ட ஆ
அதா பொண்ணுங்களே நம்பக்க கூடாது நம்புனா இதா கடைசில இப்டிதா வந்து நிப்பீங்க
அம்மன்ல அப்டி எப்டியோ எக்ஸ்பெக்ட் பண்ண ஆனா எக்சப்ட் பண்ண மாதிரி அது ஆப்போசிட்டா ஒன்னு நடந்திட்ச்சி அந்த பொண்ணு இந்த பொண்ணு சொல்லிட்ச்சு இந்த மாரி இந்த பொண்ணு மெசேஜ்லா அம்ச்சுது அந்த பொண்ணு ஸ்கிரீன் ஷாட்லா அம்ச்சுது
எத அந்த பொண்ணு சொல்லிருந்தாலு இந்தப்போ உங்க லவ்வர்க்கு வந்து யோசிக்கணுல இல்ல நம்ம ஆள் அப்டிலா இல்ல அப்டின் சொல்லிட்டு
எல்லா ஒரு குளோஸு ஒரு ஊரு அப்டி இப்டின்னு எதோ சொல்லி சி எதோ நம்மள பத்தி சொல்லிச்சு இல்லை ஃபீல் இப்போ வந்து சுத்தமா ஃபீல் பண்ணல அப்போ இருந்தது அ இப்போ நம்புளுக்கு நம்
ஐயோ போனது நல்லதுதா அப்டின்னு இருக்கீங்களோ
அப்ப நல்லதா இருந்தது வந்து இன்ஸ்டாகிராம் நம்ம கஷ்டத்தெல்லா ஸ்டோரி போறது
ஓ ஸ்டோரி போட்டு உங்க கஷ்டத்த தீர்த்துப்பீங்க
ஆமா அப்பறோ அப்டியே அப்டியே கொஞ்சோ கொஞ்சோமா கொஞ்சோ கொஞ்சோமா மீண்டு வந்துட்ட டுவெல்த் ரிசல்ட் வந்தது ஓடி வந்துட்ட
சரி உடுங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தாலே போது நெறய பொண்ணு உங்கள தேடி வரு
கரெக்ட்தா ஆனா அது நம்மளால இருக்க முடியு என்னால என்னப் பொருத்த வரைக்கு ஜாலியா இருக்கணு நல்லா படிக்கு படிக்கணு நம்ம புரியல
ரூல்ஸ்ல்லா போடுவாங்ளே இப்ப உள்ள லவ்வர்ஸ்ல அந்த மாரிலா போடுவீங்களான்ன
அந்த மாரில்லா அந்த மாரிலா நா எதுவு போடவு மாட்ட எதுவு பண்ணவு மாட்ட
ஓ ஃபிரியா விட்ருவீங்க பாருங்க
பேசுவாங்க பஸ்ல வருவோ பஸ்ல பேசினே வருவாங்க
அ
இப்டியே அல்ல வீட்டுக்கு போய்ட்டு கொஞ்ச நேரோ பேசு துக்கிடு அந்த பொண்ணு படிக்கு நா வந்து செல் நொன்டினு இருப்பே
ஓ
அவுங்க ஒரு நைனோ ஓ கிளாக் வரை பேசுவாங்களா அந்த பொண்ணு வந்து சிக்ஸல இருந்து ஒரு எயிட் ஒரு க்ளாக் வெறு படி படிச்சுட்டு வரு
ஆ ம்
நா அது வர கேம் ஆடினு இருப்பே ஃப்ரீஃபயர் எட்டு மணி மேலே கேம் ஆட மாட்டே மெசேஜ் பண்ண அரமிச்சிரு நா மெசேஜ் பண்ணுவே அது ஒரு நைன் ஓ கிளாக் கு செரி தூங்க போயிடு செரி நா அப்டியே கொண் நேரோ கேம் ஆடிட்டு டென் ஓ க்ளாக் தூங்கிடுவே
ஓ
அப்டியே இருந்தது
உண்மையா இருந்துருக்கீங்க கடைசியில என்னென்னமோ ஆயிட்டு
அப்றோ அந்த ப அப்றோ எ ஃப்ரெண்டு கிட்டே கேட்டே அந்த பொண்ணிக்கிட்டயே போய்ட்டு ஏ அது மாரிலா சொன்னனு அப்றோ அது ஏதோ சொல்லுச்சு சேரி அப்றோ அது அவுங்க அம்மா கிட்ட சொல்லி
அய்யயோ
அப்றோ அவுங்க அம்மா வந்து எது ஏதோ பேசி என்க்கு கோவ வந்து நா ஏதோ சேரினு சொல்லி வந்துட்டே அப்றோ அந்த ஊரு அந்த ஊர்ல அந்த ஊர்ல இருந்து இப்ப எங்க ஆயா வீட்டுக்கே வந்துட்ட நானு இப்போ ஃபுல்லாவே எங்க ஆயா வீட்ல தா
வேண்டா அந்த ஊரே வேண்டா எனக்கு அப்டினு சொல்ட்டு வந்துடீங்க
அப்றோ திருப்பி போயி அவுங்க அம்மா நம்மள எதுனா கேக்க அவுங்க வீட்டுக்கா போயி
அ
எதுக்குனு சொல்லிட்டு வந்துட்டே
ஓ செரி செரி இந்த காலத்துல இப்டி ஒரு லவ்வா சூப்பர் சூப்பர் ‌
அப்டியே விட்டு இப்ப திருப்பி அப்டியே வந்துட்டு சும்மா ஜாலியா இருந்தனு அவ்ளோ தா லவ் பண்ணி ப்ரோட ஜாலியா தெரிஞ்சு சும்மா இருந்துட்டு ஜாலியா இருப்ப எ ஃப்ரெண்ட் லவ் பண்ணுவா நா அவகூடாதா இருப்பே
கொஞ்சோ கடுப்பா இருக்குமா
வெறுப்பா இருக்காது எனக்கு அப்போ கொஞ்சோ ஜாலியா இருக்கு இப்போ அவ பேசினுருப்பா
சண்ட வந்துரு எடையில
அவுங்க அவுங்க கொஞ்சோ கலாய்ச்சினு அவ அவுங்க லவ்வரு கொஞ்சோ செரியான ஜாலி ஏ ஃபிரண்டோடைய லவ்வரு ஜாலியா பேசுவாங்க அவுங்க கூட இருந்தா ஜாலியா அதே கொஞ்சோ நம்முளுக்கு கொஞ்சோ ஆனா ஒவ்வோரு டைமு எப்டி சொல்ற அவுங்க ஒண்ணா போம்போது நம்ம கூட போ முடியாது அ நேர்த்து நம்ம தனியா இருக்கும் போது ஒரு கஷ்டோ ஏற்படோ அவ்ளோ தா
ஆமா கண்டிப்பா
அதுக்கப்றோ ஒன்னு தெரியாது
ம் ம்
செரி உங்களோட லவ் ஸ்டோரி நீங்க சொல்லலா
எனக்கு லவ் ஸ்டோரியா
ம் உங்களோட செரி உங்களோட லைஃப் ஸ்டோரி
எனக்கு
எங்க லவ் ஸ்டோரி இருந்துது லெவன்த்ல லவ் பண்ணோ டென்த்து பப்ளிக் டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவுங்க எங் என்ன பாத்தாங்க அப் இப்போ வந்து பாத்தாங்க அவுங்க ஏ ரிலேட்டிவ் தா ஆனா வந்து அவ்ளோ க்ளோஸ்லா கெடையாது சின்ன பிள்ளைல நாங்க வந்து மீட் பண்ணிருக்கோ சைல்டுஹுட்ல விளையாடி இருக்கோ ஆனா வந்து யாரெல்லா தெரியாது அவுங்குளுக்கு நா யாருனே தெரியாது எனக்கு அவுங்க யாருனு தெரியு
ம்
ஆ அப்றமாட்டு அவுங்க வந்து அப்றோ வேற ஸ்கூலு அப்றமேட்டு இந்த ஸ்கூலுக்கு ஷிஃப்ட்டாயி வந்தாங்க லெவன்த்ல ப்ரப்போஸ் பண்ணாங்க நா வந்து இல்ல வேண்டா அப்டீன்னு சொல்லிட்டே ஆ இல்ல எனக்கு வந்து கேரக்ட்ரு தெரியாது ஒருத்தங்க கேரக்ட்ரு தெரியாம அவுங்கள லவ் பண்ண கூடாதுல
செரி ஓகே நீங்க வெயிட் தெரியா வெய்ட் பண்ணுங்க அப்டீன்னு சொல்றது அப்றோ கேரக்ட்ருலா புரிஞ்சினு சொல்லியிருக்கலால
அதுதா சொன்னே இப்போதைக்கி வேண்டா அப்டீன்னு சொன்னே அவுங்க சொன்னாங்க நா வெயிட் பண்றே அப்டீன்னு செரி ஓகே அப்டி கொஞ்சோ பேசி பாத்தோ செட்டாச்சு லவ் பண்ணோ பண்ணோ
ம்
நறைய சண்டலா ஒன் இயர் நல்லா போச்சுது சூப்பரா புதுசுது லவ்வா இதா அப்டீன்லா அப்புறோமேட்டு அடுத்தது ப்ராப்ளம் வர தொடங்கிட்டு
அச் உம்
ப்ராப்ளம் வர தொடங்கிட்டு அவுங்க வந்து கொஞ்சோ ஓவர் பொசஸிவ் பசங்க கிட்ட பேச கூடாது ஷால் இப்டிதா போட்ணு ஷால் போட்டுட்டுதா இருக்கணும்
ம் எனக்கு அதுமே ரூல்ஸ் போட்டாலயே சுத்தமா பிடிக்காது அதனால நா எதுவுமே போட மாட்டே
எனக்கு அதெல்லா ரொம்ப பிடிக்கோ ரூல்ஸ் போடுறதெல்லா அவுங்க நம்மள ப்ரொடெக்ட் பன்றாங்க ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல பொண்ணுங்குளுக்கு என்னெல்லாமோ நடக்குது சோ அ ப்ரொடெக்ட் பண்ணாங்க அந்த ப்ரோ
ஓ நம்மதான் நம்பிக்கனும் இப்போ எப்டின்னா இப்போ என் ஃப்ரெண்ட் இப்போ சும்மா வெச்சுக்கோங்க உங்க பாய் ஃப்ரெண்டு நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்க பாய்ப்ரெண்டு மரவ சொல்றே நீ அவரு கிட்ட பேசாதுன ஆனா ஜாலியா பேச மா ஊன் பாய் ஃப்ரெண்டு நீ அவன் கூட பேசாம இருக்க முடியுமா அவன் கூட பேசாதனா
ஹலோ
அவன் கூட பேசாம இருக்க முடியுமா அது மெரி சொல்லும் போது அதுமாரி சொல்லும் போது வெறுப்பா இருக்கும் நான் அதனால எதுவுமே சொல்ல மாட்டேன்
இல்ல இல்ல அது வந்து ஓகே தான் அ இது கேளுங்க இப்டி சொன்னாங்க நான் அப்போ ஒரு பயன் உண்டு நான் வந்து மோஸ்ட்லா பசங்க கிட்ட பேச மாட்டேன் ஏனா யாரும் என்கிட்ட பேச போமாட்டாங்க அவ்ளோ வாட்டு அப்ப ஒரு பையன் வந்து அவன் சிக்ஸ்தல இருந்து கூட பேசிட்டு தான் இருப்பான் நல்லா பேசுவான் ஹெல்பிங் மைண்ட் நல்லா ஹெல்ப் எல்லாம் பண்ணுவான் அவன் கேரக்டர் எல்லா எனக்கு எதுவும் தெரியாது நல்லா பேசுவான் நல்லா பழகுவான் அப்போ அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருந்தால லவ் பண்ணிட்டு இருக்க டைம்ல அவங்கிட்ட நீ பேசுவ கூடாது அவ செரி கெடையாது இப்டி சொன்னா ஒரே ஒரு காரணத்துக்காக செரி பேச வேண்டா அப்டீன்னு சொல்லிட்டு நானு அந்த பையங்கிட்டயே பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டே
உம்
நா லவ் பண்ண பர்சன் வந்து ஸ்கூல் டைம்ல ஏ ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட கிட்ட கூட பேச மாட்டாங்க ஏன்னா பொண்ணுங்க கிட்டே பேச மாட்டாங்க அவ்ளோ ஷை டைப்பு ஆனா அவுங்க காலேஜ் போன குறகி டோட்டல் சேஞ்சுடு அந்த காலேஜு பொறுத் வர லிபரலா இருக்க விடுவாங்க கேர்ள் பாய் பேசிக்கலாம் கிட்ட கிட்ட இருந்துக்கலா அப்டி திட்டுவாங்க அங்க மோஸ்ட்லி அங்க கப்ள்ஸ் பார்க் இருக்கும்ல்ல அந்த மாரிதான் அந்த காலேஜ் அதுவும் இல்லாம இவங்க எடுத்த குரூப் வேற ஏ ஐ குரூப்பா சோ ரொம்ப லிப்ரலா இருக்கு வுட்டாங்க ரொம்ப ஃபரெண்ட்லியா க்ளோஸா இருக்கும்போ ஸ்நாப் பல்லா போடுவாங்க எனக்கெல்லா சில டைம் வந்து கோவம் வரும் இருந்தாலும் நான் செரி ஓகே ஃப்ரெண்டு தானே அப்டின்னு சொல்லிட்டு விட்டேன் நம்ம லவ் பண்ணுற பர்சன் கூடல சண்ட வந்துச்சுன்னா தேர்ட் பெர்சன் இன்வால்வ் ஆக கூடாது மோஸ்ட்லியா இன்வால்வ் ஆயிட்டாங்கன்னா அந்த லவ் கண்டிப்பா ப்ரோக் ஆயிடும் த்ர்டு பர்சன் வந்தாங்க அதுவும் த்ர்டு பெர்சனா ஒரு அவங்களுக்கு சார்புல ஒரு பய வந்திருந்த அத நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன்
ம்
ஆனா இவ்ளோ வருஷம் இல்லாம இவ்ளோ வருஷம் கூட இருந்தேன் என்ன விட வேற ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து சொல்லிச்சி அவன் வந்து கஷ்டப்படுறா உன்னால அப்ட்ல்லா வந்து பொண்ணு என்ங்கிட்ட வந்து சொல்லும் போது அது இன்னும் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப அந்த பொண்ண விடையே உனக்கு கொஞ்ச கீழே பொய்ட்டே அப்டின்னு சொல்லிட்டு நான் சண்டல்லா போட்ட ஆனா அவங்க வந்து எயன் பாயிண்ட் ஆஃப் யூல இருக்க தப்ப சொல்லிட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் யூ கரெக்ட்டு அப்டின்னு சொல்ட்டாங்க செரி ஓகே அப்டி இரு நானும் சொல்லிட்டு வேணா இந்தோடி விட்டுரலா அப்டின்னு சொல்லிட்டு ஆனா வந்து நாங்க பிரேக்ப் அளவு போனாலும் வேணா அப்டின்னு சொல்லிட்டு நாங்க வந்தது கடையாது பிளாக் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கோம் வேணாம்னு சொல்ட்டு போனது கிடையாது
ம்
லாஸ்ட்டா நான் தான் சொன்னே இப்ப ரீசன்டாதான் இப்போ ரீசண்டா ஒன் மந்த் ஆச்சிது ஒன் மந்த்ல சொன்னது இல்ல வேண்டா எதுவும் அப்டின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தலையும் பிளாக் பண்ணிட்டேன் அவங்களும்